ஹலோ
ம் ஏ உன்ந்து ஓகையானு நினைக்கிறே எனக்கு தெரிஞ்சு
என்ன
ஓகையானு நினைக்கிறே அந்த ஒரு இது
சேரி வி விடு
வுடா ஒரு இது எவ்ளோன்னு தெரியுமா
எவ்ளோ
ஒன் ரூபி ஒன் ஹண்ட்ரட்
செரி விடு ஒன் ஹண்ட்ரட் தானே
பாமாவா
ம் அது அப்டிதா
ம் இலிப்பு ஆ
ம் ம்
அப்பேயே பேசி
தெர்ல தாசண்ணா எரிச்சலா வருது யாராவது மர்ட்டன் பண்டு உள்ள போய் உட்காந்துல்லம்மனு தோணுது அந்த டயலாக் மாரிதா இருக்கு ஏ வாழ்க்க
உ வாழ்க்க என்னம்மா ஜாலியா இருக்கு
ஏங்க ஏ
ஏ ஜாலியா இல்லையா தெரியு அந்த டைலாக்கு தெரியு
ம் தெரிஞ்சா சேரி
ஏ ஜாலியா தான்ட்டு இருக்கே ஜாலியா வீட்ல உட்காந்துட்டு இருக்கே ஒரு பிரச்சனையு இல்ல வீட்ல உக்காந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனையு இல்ல
வீட்டு்ல ஒ ஒரு பிரச்சனையு இல்லன்னு நீ வந்து பாத்த
நா பாக்கலயே அதனாலதா சொல்றே
ம் இக்கரைக்கு அக்கரை பச்சை செரிங்களா
ம் ம்
ம் ம் ம் ஆப்டர் அன்லாக்கிங்க நியூ கிரஷ்
ஆ
லைஃப் ஆப்டர் அன்லாக்கிங்க நியூ க்ரிஸ்
எங்கே பார்த்து படிக்கிற
ஆ ஒரு ரீல் உனக்கு அனுப்பி விடுறேன் பாறேன்
ம்
ஆக்சுவலி கீதா இது வந்து நான் கீதா அனுப்ப வேண்டிய ரீல்
கேக்குதா
தான் அனுப்பிட்டுருக்கேன் பார் நிம்தி செய்றா நானும் ஒரு பீஸா வந்து கீதாதாட சொல்லுவேன் மச்சான் என் காட்டு நியு வா நே காட்டு நியூ கிரிஷ் அப்டின்னு
யாருகிட்ட
கீதாட்ட சொல்வேன்
உம்
கீதா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கமா கேப்பா
ஸ் நமக்கு அது பொருள் பொருள் பேரு இன்னெனு அதுவந்து சொல்லுவாங்க இங்க புண்படுத்திடன்றது இல்லியா
புரியல என்னா
அதுதான் டைலாக் வருமே அதெல்லாம் கண்டுக்கறதுல்லேங்றதுக்கு
ஆ அதெலாம் பொருட்டா கூட மதிக்கிறதுல்ல
ஆ
பொருட்படுத்துவதில்லை
ஆ எல்லாருமே
உம் சேரி
உம் உம்
ம்
உம்
இப்போ ஒரு ரீல் அனுப்பி உட்ருக்கிங்லே இந்த ரீலா பாறேன் இது அத விட அல்டிமேட்டா இருக்கும்
வர்ல
இதான் இப்போ தான் அனுப்பி உட்ருக்கேன்
ம்
நஷ்டோ ஆ பி காதல் என்பதே ஒரு வலி அல்லவா அதுத்தந்த வலியும் ஒரு சுகமல்லவா என் இதயம் முழுதும் தீயே வைத்தாய் யாரிடமும் நெஞ்சம் சாய்கரதில்லையே ஆ
புரிஞ்சிருச்சா
ஆ
ம்
தெர்ல கொஸ்டின் பேப்பர் விட இது கஷ்டமா இருக்கே
என்ன
கொஸ்டின் பேப்பரவிடவா இது கஷ்டமா இருக்கு இத புரிஞ்சிக்கிறதுக்கு
ம் ம் எது ரா கண்ணுல பூந்து பூந்துயாருன்னே பாக்கே ஏ எனக்குள்ள ஜிம்மு ரீலா வருதுடே
என்ன ஜிங்கிரியா அப்டின்னா
ஜிம்மு ரீலா வருதுடே
அப்டின்னா
ஜிம்ல போற் ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாமே ரீல்ல வருது அது மட்டுதா ரீல்ல வருது
ஓ ஜிம்முக்கு போறதுனால வருது இது என்ன இருக்கு என்ன
என்ன நானு புஷ்அப் போட்லான் ட்ரை பண்றே எனக்கு புஷ்அப் போ போட்றதே இல் ஷபா
கவலப்படாத வரு வரு புஷ் அப் தான அதெல்லா கரெக்டா போற்றுவே
அட நீ வேற எனக்கு வந்து எனக்கு வந்து பாடி டோன் ஆகணு ஆ லியோன் மூஞ்சில கறி பூசணு
அதுக்கு எதுக்கு கரிய கைல கொஞ்ச எத்து போய் பூசி வுட்ற வேண்டியதா
நோ ஐ வான்ட் ரெண் ரெண்டு பேத்து கிட்ட பெட் கட்டிருக்கே மிஸ்டர் எல் அன் மிஸ்டர் ஏ செரியா மிஸ்டர் எல்லு வந்து சோறு போட்டு என்ன வந்து பெட்லா தோத்து போக வைக்கணுனு முடிவுல இருக்காரு சரியா மிஸ்டர் ஏ வந்து நானு பாக்குறே நீ எப்டி கொறைக்கிறேன்னு நீ ஓ சாப்ட்டு மட்டு தா இருப்பே அப்டின்னு சொல்லி மிஸ்டர் ஏ ஒரு பக்கொ
ம்
நீங்க ரெண்டு பேரு அமைதியா போங்க நா கொறச்சு காட்டுறே அப்டின் சொல்ட்டு நா ஒரு பக்கொ
ரைட் ரைட்
சேர்
சேரி
ரைட்டு
ரைட்டு
இப்போ வந்து நா கொடி நக்கலு வெச்சுன்னு தவிலு அடிச்சி பவள மல்லிய கட்டிக்கவா ஆ வாட்சிங் யூ லைக் தி மோனாலிசா ஏய் நல்லாருக்கே அதாவது ஐ லவ் யூன் சொல்றத வந்து எப்டியெல்லா வந் எப்டி வினோதமா சொல்லலா அப்டிங்குற
அதுல என்ன ஊங்கூட இந்த மூணு ஸ்ப்ரெடிடெடு அதுனால எவ்ள் நேரோ ஆ பாத்துருக்கியா
ஆ அது எனக்கு நெறைய பேர் சொல்லிருக்கு
ஓ ரைட்ரா
நானா அவ்ளோ பாத்துட்டு தெரிஞ்சு தெரியாத மாரி ஆமாங்க நிலா இன்னிக் நல்லால்ல இல்லைங்க எ கண்ணுக் நிலாவே தெர்லன்ருவே சத்தியமாடு எங்கண்ணுக்கு நிலாவே தெர்லங்க உங்க கண்ணுக் மட்டு எப்டி நிலா தெரிது இன்னொருத்த அல்டிமேட்டு அம்மாவாச அன்னிக்கு வந்து சொன்னா
என்னென்ன நிலவுக்கு
த மூன் இஸ் பியூட்டி ஃபுல் டுடே இஸ் இன் இட் அப்டின் சொல்லி அம்மாவாச அன்னிக் வந்து சொன்னா நா னு அன்னிக்கு அம்மாவாசனு எனக் தெரிஞ்சி போச்சு நா அசிங்கப்படுத்தி வுட் டே அம்மாவாசிய அன்னிக்கு எங்க உனக்கு நிலா தெரிது எங் க அந்த நிலா பியூட்டிஃபுல்லா வேற உனக்கு தெரியுதான் வேற அசிங்கப்படுத்தி வுட்
பாவம் ஜி ம்
அதுக்கப்புறோ என்ட்ட பேசல
ம்
ம்
மிச்சவனுங்களுக்கெல்லா இதெல்லா எப்ப நடந்தது பே
ஆ
இதெல்லா எப்ப நடந்த கூத்து
இதெல்லா செம்மு லீவுல நடந்த கூத்து
ஓ
யே
இல்ல கேட்டே
எ வாழ்க்கையில டெய்லியு ஒரு கூத்து நடந்துகிட்டே இருக்கு
ம் ம்
ம் இப்பக்கூட பாரு நம்ம காலேஜ் பாஸ்டவுட் ரெண்டு பேர் கிட்ட பேசிக்கிட்ருக்கே அட்டடைம்ல
ம்க்ம் எங்கிட்ட ஃபோன் பேசிட்டே அட்ட டைம்ல
இல்ல பிரேக்ல இருந்தல்ல அப்போதா கை தெரியாம என் க்ரசுக்கு ஃபோன் போயிருச்சு எ கால் கட் பண்றது க்குள்ளயே ஸ்நாப் ஹாங்காய்டுச்சு
ஸ்நாப்ல போச்சா இன்ஸ்டால போச்சா
ஸ்நாப்ல போச்சு
அப்புற என்ன அட்டன் பண்ண பேச வேண்டியதான லூசு சான்ச மிஸ் பண்ணிட்டியே
அவரு அட்டனே பண்ணலடி அட்டன் பண்ணிந்தா பேசிருக்க மாட்டனா
மறுடியு ட்ரை பண்ண வேண்டிய தானே மறுடியு கை பட்றச்சன்னு சொல்ல வேண்டியதானே எல்லா ஒருத்தர் வந்து உக்காந்து பக்கத்துல உக்காந்து சொல்லி தரணுமாக்கு
ஐய்ய அவரு வேற அட நீ வேற நானே வந்து டி டி மோட்டிவேஷ் செந்தில்தா இவருக்கு போன் பண்ணா எச்சா டிமோட்டிவேட் பண்ணி வுட்ரு பத்தியகார அவன் அவருக்குமே மரியாதையும் குடுப்பே நா என்ன தரபோறன் எனக்கு தெரியாதே அவர் என்ன ரகன்னு சுத்தமா தெரியாதே நான் தா பைத்திக்காரின் நென்ச்சே இவ எனக்கு மேல பயத்திக்காரனா இருக்கா எரிச்சல் சாப் இன்டியா செரி நண்பரே அப்பறம் பேசுரே பாய் பாய்